ம் சொல்றா
சொல்லு சொல்டா
ம் ம் மேட்டரி போனில
புரியில
கேட்றீயேன்
ம்
ம் ஆ டீங்கள வந்து அவன் கிட்ட காசு கேட்டே ஏன் காசு தர்ல
புரியல
ஆப்பிஸு
ஆ
கேட்டரிங் வந்து கேட்டன்ல எங்க காசு
இதரண்டா இன்னைக்கே அனுப்பிச்சிவிடுறேன்டா
நைட்டா
ஆமா நைட்டு
கன்பார்ம் தானே
ஆ எறநூரா அனுப்பிச்சுடுறேன்
எங்க பனியன் எங்க நாளைக்கு கா டியூஷன் வரும்போ கொண்டு வந்துரு
ஆ சேரி
மறந்திராத டா
இன்னு இத வேற எழுத போரானாமா
ஆ என்னது
இந்தா வருது இவன் கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் இருப்பால கண்ணாடி போட்டு
ஆமா
அவன் ஏதோ எழுத போறானமா
அவன் என்ன சொன்னான்
ஏதோ எழுத போறேன்னு சொன்னா
இப்போவா
ஆமா கொஞ்சம் வேல ஏதா இருக்குட எழுதப்ப போறேன்டா அப்படின்னு சொன்னா
என்ன எழுதுறானாம
தெரில
அவன்லா படிப்பாளி டா இந்த ஷர்ட டீஷர்ட்டேங்கே
ஆ
டிசர்ட் நாளைக்கு மறக்காம கொண்டுவந்துரு
ஆ எங்கடா போனீங்க நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ